உஹம் சொல்லுங்க அண்ணி
என்ன பண்ற
சும்மா தான் உட்காந்து இருக்கிறேன்
உம் உனக்கு என்னப்பா ஜாலி செரி நான் இததான் மேகி செஞ்சுட்டு இருக்கறேன்
ஜாலியா இருக்கிறீங்க மேகி
உஹம் உம் மேகி சாப்பிடுறதுலாம் என்ன ஜாலி ஆமா ஆன கால்வலிக்கிற வலிக்கு வலிக்கிற அவங்களுக்கு தான் தெரியும்
இப்ப எல்லாமே கிச்சன் ரூமுக்கு ஷிப்ட்டு பண்ணிட வேண்டியதுதானே
எதுக்கு சமைச்சிட்டு ஸவிக்கிலது போட்டுக்கலாம் வுடு
அவ்வளோதான் வீட்டுல உட்கார்ந்த இடத்துல எல்லாம் டோர் டெலிவரி ஆகும் ஹலோ
உன் அண்ணன் ட நுப்பது ரூபாய் கேக்கறதுக்கே நான் திட்டுவாங்க வேண்டியதா இருக்குது கேக்க காலையில இருந்து திங்காம என்ன பண்றேன்னு கேக்றான்கா காலையிலே காசு கேட்டுடான் இப்பதான் போ கூப்பிடுவாங்கதிருப்பி கூப்பிட்டு போட்டுறான் நூத்திபத்து டைம் கேட்கணும் உங்க அண்ணன்ட காசு கேட்குறதுக்கு இதுல வாய் வேற அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் இருக்குது நா செலவு பண்ண மாட்டேன்க்கா
சூப்பரு உம்
நம்ம காசுன்ட்டு அவங்கிட்டே இல்லாதப்பதா நம்ப செலவு பண்ணனும் நம்ப இப்ப செலவு பண்ணோனு வச்சுக்கோவேன் அப்போ அவுங்களுக்கு வந்துட்டு காசு வச்சிருக்குறா அவளே செலவு பண்ணிப்பா அப்டி தோணு ஆனா நம்ம இருக்குற மாரியே காம்சிக்க கூடாது
அப்புறம் படத்துக்கு எதா போலாமா
ஆமா கருப்பு படம் நல்லா இருக்குன் நறியா பேரு சொன்னாங்க போலாமா இந்த டைம் வேனா இதுவரைக்கு நா உன்கூட படத்துக்கு வந்ததே இல்ல
யாரு கூட
உன்கூடதா
ஆமா
எங்க வீட்டுக்கிட்ட சூட ஆணியன் ப சில்மிக்கிறாங்க நா போயி ஓடி போயி வாங்கிட்டு இல்ல இல்ல சிக்கன் பப்ஸ்சு எல்லா விக்கிறாங்க வாங்கிட்டு வந்த ஒரே எண்ணைல
நல்லா இருக்கும் அண்ணி சிக்கன் பப் சூப்பர் சோ அர் அரும தெரிய மாட்டிக்குது
அவுங்க சிக்கன் பப்சும் ஆணியன் பப்சும் ஒரே எண்ணைல பொரிப்பாங்க அதல்லா சாப்டமாட்டே முட்ட பப்சுல இருக்குதாமா
ஆமா முட்ட பப்ஸ்சு இருக்கு சிக்கனு மட்டனு கைமா பீஃப்பு
க்கும்
பீப் சாப்டனா அவ்ளோதா முடிச்சு உட்டுருவாங்க வீட்ல
பீப் சாப்ட மாட்டியா
ஆஹ எப்பயா எது தெரியாம ஒரு ஒரு டைம் சாப்ட்ருக்கே
ஆ
அதுக்கப்பற தெரிஞ்சு ஒரு டைம் சாப்ட்ருக்கே அதுக்கப்பற சாப்ட்டது இல்ல
அண்ணா வீட்டல வண்ட்டு திட்டுவாங்க இருந்தாலுமே அண்ணா சாப்ட்ரு
ஒடம்புக்கு நல்லது
நீங்கல்லா ஒடம்புக்கு நல்லதுனாதா சாப்டிறீங்க ஏதோ அந்த டேஸ்ட்டு புடிச்சு திங்கறீங்க ஒடம்புக்கு நல்லது எல்லாத்தையு திங்கற மாரி ஏதோ கீர கீர எல்லாத்தையு சாப்பற மாரி
கீரையோட நான்வெஜ்ல தா ஒடம்புக்கு அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்குது
நால எதுவுமே சாப்ட மாட் நா ஒடம்புக்கு கெடுதியான்தா எல்லாத்தையுமே சாப்டுவே ஒடம்புக்கு நல்லதுனு நா சாப்ற ஒரே ஐட்டம் பாத்தீனா தோச மூணு நேர தோச தோஸ் ப்ப தோச தோச
நான் தோச குடுத்தா நானுந்தா சாப்புடுவேன்
தோசைஸ சைக்கோ சொல்லுவாங்கள அந்த மாரி கேஸ் நானு
சூப்பர் அப்ப நீங்க பேசாமா தோசை இன்பினிட்டி போயி ங்கண்ணி அங்க பாகுபலி தோசை
நல்லாவே இல்ல அந்த தொண்ணூத் ஒன்பது ரூபாய் வித்த
ஆஹ் ஐஸ்கிரீம் தோசை பீஸா
நான்வெஜ் சைடு நல்லா இருந்தது
நல்லாவே இல்லை சீ மாரி இருந்துச்சு அது இப்பயே நல்லா இருக்குன்ற
போங்க உங்களுக்கு டேஸ்ட் தெரியுமாட்
ஒரு டைம் வேணும்னா அண்ணா கூப்பிட்டு இந்த லக்சுமி மெஸ் இருக்குல்ல
ஆமா
அங்க வந்துட்டு ஒரு தோசை கட இருக்கு ஆஹ் இந்த மாரி கையேந்தி பவன் தோசை ஒருதடை அண்ணாக்கு ரொம்ப புடிச்ச படிச்சது ரெண்டு தோசை தான் சாப்பிட்டாரு ஒரு தோசை அறுபது ரூவா
ஆஹ்
ரெண்டு தான் சாப்பிட்டாரு புஃல்லாயிடுச்சு
எப்படி கையேந்தி பவன்ல சாப்பிடறக்கு நல்லாதான் இருக்கும்
இல்ல அது வந்துட்டு ரொம்ப பேமஸ் ஆன தோசை கடை நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நானே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்துதான் போனேன்
சேரி சேரி
ஆனா பயங்கர கூட்டோம் நாங்க போகும் போதே ஒரு அம்பது பேர் நின்னுட்டு இருந்தாங்க
ஆஹ்
ஆ ஐம்பது பேரு கையிலயுமே பிளேட்டும் இருந்துச்சு தோசையும் இருந்துச்சு அவ்வளோ ஸ்பீடா போடுறாங்க மூணு பேர் இருக்காங்க ஒருத்தங்க வந்துட்டு தோசை ஊத்துறாங்க ஒருத்தங்க வந்துட்டு ஃபுல்லா இந்த மசாலா ஃபுல்லா போடுறாங்க ஒருத்தங்க வந்துட்டு அஹ சட் இட்லி சாம்பார் எல்லா ஊத்தி ஊத்தி தராங்க பயங்கர கூட்டமா இருந்துச்சு சேரி அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மக்கு புடிச்சது வேணும்னா வாங்கி சாப்ப தற இங்க சிக்கன் பப்ஸான வேற இங்க கத்திடே இருக்காரு
வேற லெவல் எனக்கு கேட்குது
ஆஹ
ம் சாப்ட்டு பாருங்க நம்ம ஐடியலுக்கு ஆப்போசிட்ல
ஐயே நல்லாவே இல்ல அதே எண்ணைல பொரிக்கிறாங்களா சாப் க
சிக்கன் பப்ஸ் சாப்ட்டீங்களா
க்குனு இல்லடா அப்டி இந்த்ச்சுடா
ஆ அதல்லா சாப்ட்டு பாருங்க நீ சாப் சூப்பரா இருக்கு காலேஜு ஒ ட்டி இந்த சைடு எதா வரதா இருந்தா நானும் ஃப்ரெண்டு ஒரு அஞ்சஞ்சு பப்ஸு அழுத்தி புடிச்சிட்டு போவோ
பத்து ரூவா இல்ல ஒரு பப்ஸ் அங்க?
ஆமா
இப்ப வெல ஏத்தலையா அவங்க?
ஆஹே கோட்டமேட்லயு அதே ரேட்டுதா
உள்ள பாத்தா பன்னீரே இல்ல
அங்க பன்னீர் பப்ஸ் இல்லயே
இருக்குது இருக்குது பன்னீரோ மஷ்ரூமோ ஃபஸ்ட்டு நா சொல்றது அவங்க போட்ட புதுசுல இப்ப எல்லா நா அங்க வாங் கறதே இல்ல எண்ணெ பழைய எண்ணெ அந்த சிக் கு வாசோ அடிக் கிது எண்ணைல பின்ன பத்து ரூவாய்க்கு குடுத்தா அவ எவ்ளோடா குடுக்க முடியு அவ்ளோதாண்டா குடுக்க முடியு அது ஒண்ணு இருக்குதில்ல ம் நீ என்ன சாப்புடுவ மத்தியானோ?
யாருக்கு தெரியு? எதோன்னு சாப்பட வேண்டியதுதா
இப்ப காலைல என்னமோ சாப்ட்ட நீ என்ன சாப்ட்ட?
ட்டு கட்டயோ அதென்னது பா பச்சப்பயிரு
எப்டித்தா அதெல்லா திங்கிரியோ நா வேனா பேசாம நைட்டுக்கு
கேரளா டிஸ்ஸுன்னா அதுதா டிஸ்ஸு புட் டு செறுபயறு அப்பளோ வர காப்பி
அப்பள கிப்பளன்னு பேசிட்டு இருக்காதடா
வச்சு சாப்ட்டோன்னு வைங்களே அது கூட சைடீஸா ஒரு பழோ
க்கு இது சாப்ப நைட்டுக்கு இது சாப்பில்லானுக்கிறே அதுக்கு பேரு என்ன பட்டாணி குருமாவு
சப்
ஆ சப்பாத்தியு எனக்கு அது ரொம்ப புடிக்
சே சே
நேத்தே அது செய்யலானு இருந்தே
சிக்கன் குருமாவு சப்பாத்தியு ஓகேவா
புரியல
சிக்கன் குருமாவு சப்பாத்தியு
நீ செஞ்சு சாப்டு நா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு சிக்கன் சமைச்சே
ஆ சொன்னாங்க சொன்னாங்க
இங்க சமைக்கல
அன் அண்ணே
சொன்னாரா
ஒங்க கதையில உக்கார வச்சு சொல்லிட்ருந்தாரு
ஓ சேரி சேரி எனக்கு வந்துட்டு சமைக்கிங் டேஸ்ட் இல்லதா இருந்தாலு சரி கொழந்த கேக்குதேனு சமைச்சு குடுத்தே அன்னா புடிக்கு அப்பறோனா
உ பேசுங்க அப் அப்பரம்
நைட்டுக்கு வரியா சப்பாத்தி செஞ்சு தரே
ஆஹா நைட்டுலா வாய்ப்பே கெடையாது நைட்டு வீட்டுக்கு போணு
ங்க திட்டுவாங்ளா
ம் திட்டல்லா மாட்டாங்க இங்க நைட்டு என்ன யாரு வந்து கூட்டிட்டு போவா?
இப்ப மட்டு எப்டி வெந்த
இப்ப நா வரும் ம ஆட்டோடல வந் நேர ஆப்பிட்டோல
ஒ
ஆ அ எனக்கு நாளைக்கு அப்ப நா அங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோருகு வேற போவணு
ம் ம்
இன்னைக்கே போவும்போதே யாரோ ஃப்ரெண்டுங்கள கூட்டிட்டு போயி அங் கோவை புதூல சொல்ணு
ம் ம் இல்ல நீதா ரேப்பிடோ ரேப்பிடோன்னுவியே ரேப்பிடோ போட்ருக்கலாமுல்ல
ஆ நா வரம்மோ எங்கம்மா கூட வந்தே
ஆ
ஆ போம்மோது
அதா ரேப்பிடோ ரேப்பிடோன்றல்ல ரேப்பிடோ
வேண்டா ரேப்பிடோ வேண்டா
ஒன்னைய நம்பி ரேப்பிடோ போட்டதுக் காசு ஜாஸ்தியா கேட்டா செய்யும்மா
நீங்க எதுக் பாத்தோனா ஐயோ இவ்ள கம்மியா இருக்கு அப்டின்னீங்க
நீதா சொல்லணு நீ என்ன சொன்ன அம்பது ருவா கேப்பான்ன ஆமா அது போட்டது விட ஜாஸ்தியல்ல கேக்குரா
எழுவது ருவா அப்ப கேட்ருப்பான் நெனக்கிறே சிலவுனுங்ளா கம்மியாதா கேப்பானுங்க
என்னமோ போடா
அப்பறோ சேரி நா அப்பறமேல் கூப்பட்றே
ஆமா எனக்கு பசி எடுத்துருச்சு நீயு போய் உ வேலைய பாரு நானு சாப்புட்டு ஒனக் கூப்புட் டா
ஆ ஓகே
சேரி ஓகே பாத்துக்கோ வா வந்தன்னா இங்க வீட்டுக்கு வா
ம் சேரி வரே
சரியா சேரி சன் வைக்கிறே
ஆ சேரி டா